ம்
ஹலோ வணக்கம் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குதுங்க
சொல்லுங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேங்க இன்னைக்கு என்னங்க சமையல்லாம் எப்டி இன்னைக்கு கொஞ்சம் நம்ம சமையல் பத்தி பேசலாமா
ஆ ஓகே
சொல்லுங்க இன்னைக்கு நீங்க என்ன சமைச்சீங்க அத பத்தி நம்ம கொஞ்சம் பேசுவோம் நான் என்ன சமைச்சேன்னு நான் இன்னைக்கு சொல்றேன் அந்த சமையல் குறிப்புகள் ஏதாவது உங்களுக் கு ரொம்ப இன்டரஸ்டா நல்லா சமைக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அத ஏன்கிட்ட ஷேர் பண்ணுங்க நானும் அத மாதிரி ட்ரை பண்றேன் நீங்க சொல்லுங்க ரொம்ப பெஸ்டா நீங்க என்ன சமைப்பீங்க அத பத்தி சொல்லுங்க
வெஜிடபிள் பிரியாணி
ஏய் பாருங்க நான் இன்னைக்கு அதைதான் செஞ்சிருக்கேன் சொல்லுங்க நீங்க அதுல என்ன ஸ்பெஷலா செய்வீங்க அப்படி சொல்லுங்க எப்டி எல்லாம் செய்வீங்கன்றத பத்தி சொல்லுங்க
எப்பவும் போலதாங்க அஸ் யூஷுவல்லா வந்துட்டு எப்பவும் போல கேரட்டு பீன்ஸ்ஸு பட்டாணி அ உருளைக்கிழங்கு அ சோயா அ சோயா சின்ன சோயா போட்டாதான் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டா இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா அதனால அந்த மாரி போட்டு செய்வோங்க
சூப்பருங்க ஆனா நான் அந்த வந்து உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவேன் உருளைக்கிழங்கு போடவே மாட்டேன் ஏன்னா அது கொஞ்சம் வாய்வா அதனால அது வந்து போடாம மீதி நீங் சொன்னது எல்லாமே நானும் போட்டு செய்வேன் நானுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய பசங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ் தான் எடுத்து எடுத்துட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப புடிக்கும் அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க மட்டும் இல்ல அவங்களுடைய பிரெண்ட்ஸ்களுமே என்னோட வெஜ் ரைஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நானுமே நல்லாவே வெஜ் ரைஸ் பண்ணுவேன் அப்புறம் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு ரொம்ப என்னது எதாது ஸ்பெஷலா இருக்கும் மோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க
ஆஹ் சிக்கன் கிரேவி ஓகே சூப்பரா செய்வேன்
உம்
அதுல தேங்காய் பாலும் அஹ் சோம்பு அரைச்சு ஊத்துனமுனா டேஸ்ட்ட் நல்லா கூட கூடயே வரும்
உம் உம்
நீங்க எப்படி சமைப்பீங்க
நானுமே அப்படிதான் செய்வேன் ஆனா நீங்க அந்த தேங்காய் போடுறீங்களா எனக்கு தேங்காய் போட்டா அது ஒரு திக்னஸ் கொடுடுத்தறது இல்ல அ சிக்கன் கொழம்புல அதனால அந்த திக்னஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது அது வேற ஒரு டேஸ்ட் வர மாரி தோணும் அதனால் நான் என்ன செய்வேன் அதிகமா வந்து சிக்கன் வாங்கினாலே வந்து சிக்கன் வந்து ஒரு பெரட்ல் மாரி வச்சரது அடுத்தது சிக்கன் பிரியாணி நல்லா செய்வேன் அதனால செஞ்சருவேன் நீங்க பிரியாணி எல்லா செஞ்சுருக்கீங்களா
ஆஹ் செய்வேங்க நல்லா செய்வேன்
சரி நீங்க எப்டிலாம் செய்வீங்கன்னு சொல்லுங்க ஏன்னா யார எல்லாருக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்குல இவங்க செய்ற பிரியாணி ஒரு மாரி அவங்க செய்ற பிரியாணி ஒரு மாரி இருக்குல நீங்க என்னென்ன பண்ணுவீங்க அதுல என்னென்ன சேப்பீங்க அப்டின்றத பத்தி சொல்லுங்க
ஃபர்ஸ்ட் அஷ்யுஷ்வலா வந்துட்டு ஒரு கடாய்ல ஆஹ் குக்கர்ல தான் நாங்க செய்வோம் எனக்கு அதுதான் செய்ய தெரியும் ஏனா சட்டியில வச்சு செய்ய தெரியாது து அதனால ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊத்தி ஊத்தி பட்டா கிராம்பு சோம்பு போடுவேன் வெங்காயோம் தக்காளி பச்ச மொளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்ரோம் சிக்கன் அப்றோம் கொஞ்சோம் பிரியாணி மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சோம் போட்டு லைட்டா உப்பு போட்டு நல்லா வேக வச்சதுக்கு அப்றோம் தான் அரிசி போடுவேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் வைப்பேன்
ஹும் ஓகே இதுல தே நீங்க பால் ஊத்தாதது சாரி தயிர் ஊத்த மாட்டீங்ளா
ஆஹ தயிர் ஊத்த மாட்டேன்
ஓ நான் வந்து இப்ப நீங்க சொன்ன அதே மெத்தடு தான் நானும் பண்ணுவேன் ஆனா எக்ஸ்ட்ரா தயிர் சேத்துபேன் தயிரும் வந்து அந்த வதக்கும் போதே பாத்தீங்கன்னா தயிர் சேர்த்துப்பேன் புதினா கொத்தமல்லி கொஞ்சோ போட்டுப்பேன் போட்டுட்டா அது வரும் ஆனா இப்ப பாத்தீங்ன்னா நம்ம எவ்ளோதான் பிரியாணி செஞ்சாலும் பாய் வீட்டு பிரியாணினு சொல்லுவோம்ல அது வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்ன்னா அவங்க பண்டிகைன்னு வரும்ல அந்த டைம்ல எனக்கு வந்து அந்த பிரியாணி குடுப்பாங்க அதுக்கப்பறோம் வந்து நோம்பு கஞ்சுன்னு ஒண்ணு குடுப்பாங்க அதுவுமே எனக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஆஹ் நீங்க சாப்ட்ருக்கீங்களா
ஓ சூப்பர் சூப்பரா இருக்கும் என் ஃப்ரெண்டு ஒரு டைம் எனக்கு குடுத்தான்
ம் ம் நீங்க அதே மாரி உங்க பங்ஷனுக்கு நீங்க அவுங்ளுக்குல்லா எதாவது செஞ்சி குடுத்துருக்கீங்களா
அ அவுங்க ரொம்ப தூரத்துல இருக்காங்க பாக்குறது ரேர் ஆ தா பாப்போ
ஓ அனால நீங்க அதெல்லா குடுக்கறது இல்ல
ம் ஏதாது ட்ரீட் வைக்கணு அப்பிடின்னா உங்க லொகேஷன் ஆன் பண்ணி ஸ்விக்கி ஷோமேட்டோ அதுல வந்து நா உங்களுக்கு புடிச்ச மாரி ஆடர் பண்ணி குடுப்பே
பரவால ஆனா அத விட நம்ம சமைச்சி குடுக்கறது பெஸ்ட் இல்லிங்க நம்ம ஆர்டர் பண்ணி குடுக்குறத விட நம்ப கையால சமச்சி குடுக்கறது ஒரு சிறந்த ஒரு விஷ்யன்னு சொல்லுவே அந்த மாரி பாத்தீன்னா என்னோட ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு ரொம்ப வருஷோ கழிச்சி அ அவுங்க ரிலேஷன் வீட்டுக்கு வந்தா அனால இப்ப எங்க வீட்டுக் ப் வந்துட் போனா அவனுக் பாத்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச பிரியாணி சிக்கன் ஃகிரேவி அ சிக்கன் கிரேவில்ல சிக்கன் பெரட்டல் அ முட்ட எல்லாமே செஞ்சிவச்சே ஏ கையால சமைச்சி குடுத்தது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மாரி உங்க ஃபரெண்டுங்ளுக்கு யாராது அந்த மாரி நீங்க சமச்சி குடுத்திருக்கீங்களா
காலேஜ் டேய்ஸ்ல கண் எ க வீட்லருந்து ரெடி பண்ணி கொண்டு போய்ருக்கே ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லா எஸ்
பராவால அப்பிடி என்ன செஞ்சி குடுத்தீங்க அது சொல்லுங்க
அவுங்ளுக்கு வந்து முட்ட பிரியாணி ரொம்ப புடிக்கு முட்ட வேக வச்சி நம்ம சாப்பாட்ல போடுவோ இல்லைங்ளா அந்த மாரி இல்ல அ முட்ட ஆம்லேட் இது மாரி போட்டு அ குஸ்கா மாரி சாப்பாடு செஞ்சி அதுல ஆம்லேட் வச்சி டிஃபன்ல குடுத்தோன்னா ஏ ஃப்ரெண்ட்ஸ்ல்லா ரொம்ப விரும்பி டேஸ் ச்சாருக்கு நல்லா இருக்குடி நல்லா இருக்குடின்னு சொல்லுவாங்க
ஓ குஸ்கா மாரி சமச்சி முட்டய வந்து ஆம்லேட் போட்டு கொண்டு போய் குடுத்துணு
ஆ எஸ்
அப்ப அது முட்ட பிரியாணி இல்ல அது குஸ்காதா ம் கரெக்டா
எஸ்
ஆ ம் அப்பிடி நெறைய இருக்கு சரி உங்க சத்தானது இப்ப நெறைய சொல்லுவோல்ல ஆ உணவே மருந்து அப்பிடின் சொல்றோல்ல அப்பிடின் பாத்தா நம்மளுோடைய உணவுலதா நெறைய வந்து மருந்து இருக்கு நம்ம உணவு நல்லா கரெக்டா எடுத்துக்கிட்டாலே நம்மளோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கு அப்பிடின் சொல்லுவாங்க அப்பிடி நீங்க ஏதாவது வந்து உங்க பசங்களுக்கு உங்க கணவருக்கோ இல்ல யாருக்கோ வந்து ஒரு சத்தான உணவு நா சமைச்சி குடுத்தே அப்பிடின், இருக்கா ஏன்னா நா வந்து என்னோட பசங்களுக்கு பாத்தீங்கன்னா அவுங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க சத்தமாவு இருக்கல எல்லா பொருளு சேந்து அரச்சி வச்சி அந்த மாரி அதுல கஞ்சி வச்சி குடுக்கறது தோச ஊத்தி குடுக்கறது எனக்கு அஞ்சிதப்பா பசங்களுக்கு புடிக்கதுல்ல அதனால தோச ஊத்தி குடுப்பே அந்த மாரி நெறைய குடுப்பே நட்ஸ் நெறைய வந்து அவுங்களுக்கு குடுப்பே பழங்கள் இந்த மாரி நெறைய வந்து நா உங்களுக்கு குடுக்குறே அந்த மாரி நீங்க வந் வந்து ஹெல்த்தியானது ஏதாவது பண்றீங்களா அத பத்தி கொஞ்சோ டீட்டெயில்லா சொல்லுங்க
உளுந்தங்கஞ்சி செய்வங்க எங்க கணவரு சரி எட பையனு சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்ல பேரண்ஸ் கூட நல்ல விரிபி சாப்பிடுவாக அரிசியு உளுந்து நல்ல வதக்கி கொஞ்ச சீரக போட்டு கொஞ்சோ ஓமம் போட்டு நல்லா மிக்ஸ் சில நல்லா மையா அரச்சி கஞ்சி காய்ச்சனோ அப்பிடின்னா இறக்க போற நேரத்துல லைட்டாதா உப்பு போடுவோ லைட்டா உப்பு போட்டு குடுத்தாங்கனா கொழந்த நல்லா விரும்பி சாப்புடு அது ஹெல்தியு கூட
ம் அதுல கொஞ்ச தேங்க பூ போட்டாலு இன்னு நல்லா இருக்கு
ம் ஓகே
ம் அது வந்து நானு ட்ரை பண்ணிருக்கே ஆனா ஏ பசங்க சாப்பிட மாட்டறானுங்க அது அது புடிக்கமாட்டுது அவுனுங்களுக்கு அதுங்களுக்கு கஞ்சினாலயே புடிக்க மாட்டுதுங்க ஆனால சத்து மாவெல்லா அரச்சி வச்சி தோசயா ஊத்தி குடுத்துருவே அத சாப்புட்டுருவானுங்க ஏ பசங்கள பொறுத்த வரைக்கு தோச சைகோன்னு சொல்லா தோச எவ்ளோ வேண்ணாலு நீ ஊத்தி குடு சாப்டுவேனுவானுங்க இட்லியோ இதுவே இட்லியே அது இதா வந்து சாப்புடுவானுங்க ஆனா இட்லி பிடிக்காது தோசையே குடு அப்டின்னு சொல்லுவானுங்க மத்தபடி இந்த பி இது அது பேரு என்ன சேமியா, ரவா இந்த மாரி பொங்கல் இந்த மாரில்லா வச் சா அன்னிக்கி ஃபுல்லா அழுக யேன் மம்மி இத வச்ச நீ தோச ஊத்து அப்டின்னு சொல்வானுங்க ஆனா ஹெல்த்தியானது அந்த நீங்க சொல்றது உளுந்தங்கஞ்சி நம்பளுக்கே ரொம்ப ஹெல்திங்க நம்ப கொழந்த பொறக்குறது வந்து நெறைய பேர பாத்தீங்கனா இப்ப எல்லாமே சிசேரியன்தா ஆயிடுச்சு மோஸ்ட்லி யாருமே நார்மல் டெலி வரி இல்ல அவுங்களுக்கெல்லா பாத்தீங்கன்னா அந்த பின்னாடி பேக் பெயினுக்கு வந்து அது ரொம்பவு அந்த உளுந்தங்கஞ்சி ரொம்ப நல்லதுன்னுவாங்க சோ அதனாலதா நாம ட்ரை பண்ணா இவனுங்க யாரு சாப்பிட மாட்றாங்க நா எப்போதுமே நம்ப இன் நம்பளுக்காக ஒன்னு செஞ்சுக்க மாட்டோல்ல அதனால நா செய்யறதே இல்ல நீங்க அந்த மாரி வேற எதாவதெல்லா செஞ்சிருக்கீங்களா கொஞ்சோ சொல்லுங்க
ஆ ராகி கூழ் அதிகமா கொ கொழந்தைக்கி நா குடு ப்பே அந்த கடைல வாங்கி பவுடரு இருக்கு இல்லைங்களா அதெல்லா நா குடுக்க மாட்டே நைட்டே ஊற வச்சு ஆ அந்த காலைல வெறு அந்த ராகி பால் மட்டுமே நல்லா வடிச்சு அதுல கொஞ்சோ சீரகம் போட்டு மறுபடியு அந்த மாரி குடுத்தா கொழந்த நல்லா சாப்புடுவா ஆ ஆக்சுவலா பாத்தா அவனுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாதா இருந்துச்சு நல்லா வெயிட் கெயினு ஆவாங்க ஆனா அது இப்ப கொஞ்சோ குடிக்கறது இல்லைங்கறனால பைய எளச்சுட்டா
அது ஏன்னாங்க அந்த சின்ன வயசுல அதுகளுக்கு எதுமே தெரியாது நம்ம குடுக்குற டேஸ்ட்டே தெரியாது சாப்ட்ரு கொஞ்ச வயசு ஆக ஆக அதுகளுக்கு நாக்கு டேஸ்ட்டு தெரியறதுனால சாப்டாதுவோ என்னோட பசங்களுமே அப்டிதாங்க எனக்கு ரெட்ட கொழந்த ரெண்டு வந்து ரொம்ப வெயிட் கம்மியாதா பொறந்தாங்க அதனால சத்துமாவு கஞ்சி நெறைய என்னன்னமோ வச்சு குடுத்தா அந்த வயசுல அதனால கொழு கொழு கொழுன்னு ரெண்டு இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா வர வர வர அவனுங்களுக்கு பிடிச்சது எதுவோ அததா சாப்புடு பிடிக்காதது எதாவது சமைச்சா சாப்படாதுவோ அதனாலவே பாத்தீங்கன்னா இப்ப ஒல்லி ஆயிட்டானுங்க நா அவனுங்களுக்காகவே அவனுங்களுக்கு பிடிச்ச மாரியே சமைக்க வேண்டியதா இருக்கு நீங்க சொல்றது அந்த அவ இப்ப அவ இப்ப என்னனா கொஞ்ச அவனுக்கு வயசு கொஞ்ச ஆன உட்னே அவருக்கு நாக்கு டேஸ்ட்டு தெரிஞ்சிச்சு அதனால அவ இப்ப சாப்பட மாட்றா கரெக்ட்டுதான
ஆமாங்க
ம் சரி வேற என்னென்னல்லா குடுப்பீங்கன்னு சொல்லுங்க
வேற ம் செரலாக் குடுப்பே
ம்
ஆ சத்து மாவு ஆ ஆ அங்காடிவாடில எல்லா சத்து மாவு குடுப்பாங்க இல்லையா அந்த அங்காடிவாடிலதாங்க சத்துமாவ வந்துட்டு நல்லா புட்டு மாரி செய்வோ அ அப்புறோ இது பணியாரோ செய்வோ இந்த மாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா யூடியூப் சேனல் பாத்து நெறைய சின்ன சின்னதா செய்வோ ஆனா நம்ம செஞ்சாலு இந்த கொழந்தைங்க சாப்பட மாட்டாங்க நா மட்டுமே சாப்புட்ருப்பே அப்புறோ பக்கத்து வீட்ல எல்லா நெய்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கு குடுப்போ
ம் பரவால்ல நீங்க நானுமே அப்டிதாங்க மொதல்ல எனக்கு சமைக்க தெரியாது அதுக்கப்புறமாதா வந்து நா யூடியூப்ல பாத்துதா நெறையவே சமையல் கத்துக்கிட்டே இப்ப பாத்தீங்கன்னா என்னோட சமையல் வந்து என்னோட பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து வேற யாரு சமைச்சு குடுத்தாலு அவனுங்களுக்கு பிடிக்காது நீங்க நீ செய்க்கிறது நல்லா இருக்கு மம்மி அப்டின்னுவா வெளில எந்த பொருள் பாத்தாலுமே நீ அத யூடியூப்ல பாத்துட்டு நீ செஞ்சு குடு நா சாப்பட்றே அப்டின்ற மாரியே சொல்லுவாங்க செரி சொல்லுங்க உங்க கணவர் வந்து நீங்க சமைச்சு குடுத்தீங்கன்னா ஒ உப்பு ஒரு நாள் அதிகமா போட்டீங்கன்னா அதுக்கு ஏதாவது சொல்வாரா திட் டுவாரா இல்ல ஓகே இன்னொரு நாள் நல்லா பண்ணுன்னு சொல்வாரா
ஆ சாப்ட்டு பாத்துட்டு எதுமே சொல்ல மாட்டா உப்பு இருந்தாலு ஒண்ணு சொல்ல மாட்டாரு உப்பு அதிகமா போட்டாலு ஒண்ணு சொல்ல மாட்டாரு நீ சாப்ட்டு பாரு நல்லா இருக்கு நா எனக்கு புடிச்சிருக்கு அப்டின்னு சொல்லிட்டு போயிருவாரு
பரவால்ல இப்ப நம்ம நெறையவே வந்து சமையல் பத்தி நெறைய விஷயங்கள் பேசுனோ ஆ இன்னொரு எதாவது ஒரு தலைப்புல நம்ப பேசி நம்ப உரையாடலா நன்றி
நன்றி